ஹலோ ஹலோ கேக்குதுங்களா
ஆ சொல்லுங்க கேக்குது
ஆ செரி ஓகே ஓகேங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லாருக்கேங்க ரொம்ப நாள்க்கு அப்புறோ கால் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க
ஆமா ஆமாங்க சும்மா கால் பண்ணே வேலயெல்லா முடிஞ்சது சரி ஓகே உங்க ஞாபகம் வந்ததா பேசலாமேன்னு கால் பண்ணே
ஓ செரிங்க செரி செரி சொல்லுங்க என்ன விஷயோ உங்ளுக்கு வீட்டுல வேலைலா முடிஞ்சதா என்ன பண்ணிட்டுருக் க்கீங்க ஒர்க்கு ஓ சரிங்க ஒர்குக்கு ஏதாவது போயிட்டுருக்கீங்ளா
இல்ல இல்லிங்க ஒர்க் பண்ரதா இருந்தா அப்படியே ஃப்ரீலான்சிங் மாரி பண்ணிட்டு இருக்கங்க நீங்க எப்டி போயிட்டுருக்கு உங்களுக்கு ஜாப் எல்லா
ம் எனக்கு பரவாயில்லைங்க நானு அப்படியே சின்னதா ஃப்ரீலான்சிங் மாரிதா பண்ணிட்டுருக்கே ரெகுலரா ஜாப் தேடிட்ருக்கே ஆ வெளிய போய் ஒர்க் பண் ணற மாரி வருது கொழந்தைகளையு பாத்துட்டு வீட்டையு சம்மாளிக்கிறதுக்கு இந்த ஒர்க் தா கரெக்டா இருக்கு சோ அதனால இதைவே பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கே
அதுதாங்க இப்ப வீட்லேயே இருந்து வேல பாத்துட்டு கொழந்தைகளையு பாத்து பழகிட்டோம்னா வெளிய போறதுக்கு யோசனையாருக்கு மறுபடியு யார்தா வெளிய போய் வர்க் பண்றது இதுவே கம்ஃபர்டபிளா இருக்கு இதுவே போதுங்கற மாரிதா இருக்கு இங்க இருந்தாலு நம்ம ஒரு டைரக்டா ஆஃபிஸ் போம்போது அது ஒரு மாரி நல்லா இருக்கு
ஆ ஆமாங்க கொஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் நறைய கெடைக்கு ஆனா நம்ம வீட்லயே உக்காந்து உக்காந்து என்ன சொல்றது தேச்சமாவே தெச்ச சி அரைச் அரைச்ச மாவேயே அரைச்சிட்டு உக்காந்துட்டு இருக்கிற மாரி இருக்கு
அது யென்னமோ கரெட் டு தா நீங்க சொல்றது அரச்ச மாவையே அரைக்கிற மாரிதா இருக்கு அதுவு இல்லாம இப்போ வெளிய போனா இன்னு நம்முளுக்கு ஒரு ரெகுலரா ஒரு ஆஃபிஸ் போம்போது நம்ம எல்லாமே கரெக்டா பண்ணிருவோ ஒரு எட்டு மணிக்கு கெளம்பணுமா ஏழேகால் ஏழரைக்குள்ள எல்லா வேலையு முடிச்சுருவோ இது வீட்டு டுல தான இருக்கோ வர்க் ஃபிரம் ஓம் தான கொழந்தைங்க ஸ்கூலுக்கு போனத்துக் கப்பரோ பொறுமையா இத பண்ணலா அத பண்ணலா பொறுமையாப்பன்னு ஆனா வேல தீரவே தீராது ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்ய பாக்க முடியாத மாரி இருக்கு ஒவ்வொருநாள் ஒரு சில நாள் நறைய வே வேலை இருக்கா ஃப்ரீலான்சிங் எடுத்துட்டமா வேலை இருக்கா இதுல அதிகமான எக்ஸ் இப்படிதா உட்காரு சீக்கிரம் வேலைய முடிங்கிற மாரி முடிச்சுட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோ
ஆமாங்க ஆமா ம் நானு வந்துட்டு ஏதாவது ஒரு சின்னதா பிசினஸ் பண்ணலானு நறைய ஐடியா பாத்துட்டே இருக்கே எனக்கு பெருசா எந்த ஐடியாவு கிளிக் ஆகுற மாரி தெரியல பட் மாவு பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸா கேள்விப்பட்டிருக்கே எந்த அளவுக்கு வந்துட்டு ஆமாங்க எந்த அளவுக்கு பாசிபிளா இருக்குன்னு தெரியல
இல்லைங்க அது உண்மையாவே நல்ல பிசினஸ் தா அது வந்துட்டு நம்ம இந்த எஃப்எஸ்ஐ எல்லா வாங்கிட்டு நல்ல பேக் பண்ணி சூப்பர் மார்க்கெட் அந்த மாரில்லா கொண்டு போய் ரெகுலரா நம்மளுக்குன்னு வீட்ல வந்து வாங்குவாங் அக்கம் பக்கத்துல அது ஓக்கே அது இல்லாம நம்ம கொஞ்சு சப்ளே பண்ண ஆரம்பிச்சோம்னா அது உண்மையாவே நல்ல ஒரு பிசினஸ் தாங்க ஆனா இப்ப உண்மைய சொல்லப்போனா இட்லி மாவெல்லா அரிசி தனியா பவுடரு உளுந்து தனியா பவுடரு பண்ணி கடைகள்ல சொல்ற இட்லி ஊத்துறதுக்கு ரெண்டையு மிக்ஸ் பண்ணி தயிர ஊத்தி ராங்க ஊத்தி லைட்டா புளி ச்சு அப்படிவே இட்லி ஊத்துறாங்கன்னு கேள்விபட்டேஈ அது எந்த அளவுக்கு உண்மன்னு தெரியல
நாம பாத்து பக்குவமா பண்ணா கூட இட்லி வரமாட்டேங்குதுங்களே இவங் ரெண்டயு தனித்தனியா போட்டு வச்சு அது பவுடரா போட்டு வச்சு தயிர் மிக்ஸ் பண்ணி வருங்களா நல்லா இருக்குங்ளா எனக்கே
அது நல்லா இருக் கின்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அதுக்கப்புறோ யூடியூப்ல ஒரு பெரிய ஹோட்டல் உக்காரங்ளே ஒருத்தவங்க சொன்னாங்க அரிசிய மட்டுன்தா முந்தின நாள் அரச்சி வெக்கணுமா இட்லி ஊத்துறதுக்கு உளுந்து வந்து இட்லி சுடர் அர மணி நேரத்துக்கு முன்னாடியே அரச்சாப் போதுமா அர மணி நேரு ஊரவச்சு இட்லி சாப்புறக்கு முன்னாடி அரச்சு அதுல மிக்ஸ் பண்ணி சுட்டு பாருங்க இட்லி இப்டி பஞ்சு மாரி வருங்கிறாங் நம்ம வந்து ஒரு நாள் முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சு அடுத்த நாள் காலைல ஆக்கி அத சாய்ங்கால வரைக் புளிக்க வெச்சு அப்பறந்தா எதுத்து ஃப்ரிட்ஜ்ஜுல வெக்றோ இவுங்க என்னடானய் இப்டி சொல்றாங்க
அதேதாங்க ரெண்டு சேந்து அது என்னமோ சொல்லுவாங்ள அந்த பாக்டீரியாலா வந்துட்டு நல்ல பாக் தெரியல்லா வந்துட்டு ஆ அத்தாம் மிக்ஸ் ஆனாதான வந்துட்டு கரட்டா மாவு புளிச்சு வரு இத்தன வர்ஷமா இர்ந்து கல்ச்சரயே மாத்தர மாரி இட்லி சுட சொல்றாங்க இல்லிங்ளா
அதுதா எனக்கே ஷாக்கா போச்சி என்னடா சொல்றீங்க இட்லியோடுப் பெரியி கெடுத் உட்ருவானுங்கபோலயே எங்களு ஆனா அந்தம் அ வெறு மாவ மிக்ஸ் பண்ணி சுட்ற இட்லி ஒரு சில கடைகல்ல வந்துட்டு உம் அதாவ்து வெளிலல்லா வெளிய் ருக்கல்லா நம்ம போனோம்னாய் தெரியாம் ஏமாந்து போய் ஒரு சில கடைகல சாப்டுவோ இல்லியா அப்ப அந்த ஃபீல் எனக் கெடச்சிருக்கு வெறு பவுட்ரு போட்டு சுட்ட ஃபீல் ரொம்ப கல்லு மாரி இருக்கு ஹாடா இருக்கு இட்லி சூடா குடுத்தாலுமே அப்படித்தா இருக்கு ஒரு வேள நா அதை யோசிப்போ ஓ இந்த இந்தவ் அரிசி பொடி உளுந்து பொல் தி இவன்தா கலக்குறானா அப்டிங்கிற மாரி
ஓ செரி செரிங்க இவந்தா புதுசா கண்டுபுடிச்சு வச்சிருப்பா நெனக்கிற டெய்லி ஆட்றுக்கு கஷ்டப்பட்டு குடுத்து மில்லுல குடுத்து அரச்சு வித்தரானுங்க நெனைக்கிறே இல்லிங்ளா
ஆமாமா அதுவே வந்து புளிக்க வெக்றக்கு ஏதோ ப்ராசஸ் பண்ண வானுங்க போல கய்று கீறு எதையோ ஓ ஒரு நாலு மண் நேரோ முன்னாடி ஊத்தி அந்த மாரி ஏன்னா இப்ப போய் ஒரு இருவத்தஞ்சி கிலோ அரிசி பத்து கிலோ உளுந்து அரச்ட்டு வந்துட்டாங்கன்னா முடின்ச்சே வேல இது நா உங்ளுக்கு எவ்வளவு செலவாகுன் தெரியுமா முந்தன் நாளே கரக்டா ஊற வெச்சு அத ஆட்றக் ஒரு ஆள போட்டு அது க்ரைண்ட்ருக்கு கரண்ட்டு பில்ல கெட் தி அத கழுவுறக் ஆல போட்டு அத பக்குமா எடுத்து புளிக்க வச்சி ஏகப்பட்ட வேல இருக்குது அதுக்கு பவ்ட்ருனா ஒரே இதுல முடிஞ்சுதே அரிசிய கடைய்ல வாங்கி அப்டியே டைரக்டா மிசின்ல நம்மள மாரில அ கழுவி காய வெக்கவா போறாங்க அது ஒன்னு கெடயாது மிஷின்ல கொண் போயி பொடிய பண்ணிட் வந்தா முடிஞ்சுது
முடின்ச்சுங்க வேலையும் பெருசா இருக்காது நா இன்னொர் பக்கு இட்லி சாப்டங்க கிட்டதட்ட அது இட்லி மாத்ரியே இல்லிங்க நம்ம என்ன சொல்றது நம்ம ஆப்போ சுடம் போது அந்த நடூல நல்லா பஞ்சு மாரி புசு புசுன்ருக்குல்லிங்ளா அது அப்படியே இட்ல் இட்லி மார வேக வெச்சு எடுத்துருக்காங்கங்க எப்படின்னே தெர்ல கேட்டா குஷ்பு இட்லி அப்டிங்கறாங்க எனக் அதல வந்துட்டு கண்டுபிடிக்கவே தெரில என்ன கலந்துருக்காங்கன்னே கண்டுபுடிக்க தெர்லீங்க
இல்ல இல்ல நீங்க சொல்ற மார் நானு சாப்ட்ருக்கே குஷ்பு இட்லிதா அதுல வந்து ஜவ்வருசி போட்றாங்கன்றாங்க எந்த அளவுக்கு போட்றாங்கங்கறதே எனக் சரியா தெரில ஆமனுக்கு வெதையு போட்றாங்கன் சொல்றா
எனக்கு என்னமோ அப்டி தெர்லிங்கே ஏனா அதுல வந்துட்டு ஒரு இட்லியோட ஃப்லேவரு தெரியல அது அ லா நம்ம இட்லி சாப்பறோ அப்படின்னா அந்த இட்லியோட ஸ்மெல்லு இருக்கு உளுந்து அரிசியோட அந்த வாசோ இருக்குங்க ஆனா அந்த இட்லில வந்து பாத்தீங்கின்னா ஒண்ணுமே இல்லங்க அது என்ன சொல்றது ஒரு மாதிரி இன் ஆ நம்ம இந்த புட்டிங்லா செஞ்சா எப்டி இருக்குங்க கொழ கொழன்னு இருக்கு ரெணந்து கேக் எல்லா பண்ண போது அ நடுவுல வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ப்ளேவர் இருக்கு எனக்கு அது செரியா சொல்ல தெர்லன் நெனைக்கிற கிட்டத்தட்ட ஆப் ப் முத்துக்கு நடுவுல வரு பாத்தீங்ளா அதே மாரிதா நா கேட்டதுக்கு இதுக்கெல்லா நாங்க தனியா ஒரு ரேசியோ போட்டு நாங்க ஆட்டுவோ அதெல்லா வெளிய சொல்ல மாட்டோ அப்டின்ட்டாங்கங்க கடகரக்கா சரின். நானு விட்டுட்ட பட் சாப்படறக்கு நல்லாருக்கு ஆனா நெறய யூடியூப்ல பாக்கும்போது அது அதெல்லா வந்துட்டு கெமிக்கல் கொஞ்சோ மிக்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கற மாரி நா கேள்விப்பட்ட
ஆமா ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சி வர்றக்கு மிக்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா நம்ம இதுல காலங்காலமா அந்த ஆமனுக்கு வெத போடுவாங்க அது தெரியுமா உங்களுக்கு அது போடுவாங்க அப்டியா ஆனா அது போட்டா புசு புசுனு வரும்பாங்க ஆ ஆனா ஜவ்வரிசியு போட்டா அந்த மாரி வரும் சாஃப்டா வரு குஷ்பு இட்லி ஜவ்வரிசி போடுறதுனாலதா வருது ஒரு கிலோக்கு நூறு கிராம் போட்ணு எதோ குவான்டிட்டி சொல்றாங்க ஜவ்வர்சிலயு நெறய வெரைட்டி இருக்கு நைலான் ஜவ்வர்சின்றாங்க மாவு ஜவ்வர்சின்றாங்க அதுல எத போடுறானுங்க என்னத்த பன்றாங்கன் தெர்ல அது போட்டா நல்லா இருக்குன் சொல்றாங்க
ஓ சரிங்க நீங்க இவ்ளோ டீடெய்ல்லா சொல்றத பாத்தா நீங்க மாவட்டி கடைல குடுத்துருப்
அப்டி எல்லா இல்லைங்க வீட்டுக்கு செய்யறது தாங்க மாவாட்டில்லா குடுத்தது இல்ல இப்ப வரைக்கு மாவு கடைல வாங்குனது இல்ல சொல்ல போனா நாங்க
ஓ செரிங்க செரி செரி
இப்ப வரைக்கு வாங்குனது இல்ல அம்மா வீட்ல இருக்கு போது வாங்கினதில்ல மேரேஜ்க் அப்பறமே வாங்னதில்ல நாங்களே அரச்சு வைக்கிறதோட செரி வீட்ல எதாவது பங்க்ஷன்னா செய்வோ இல்லயா அப்ப வந்து புசு புசுனு வரனுன்றதுக்காக இத ட்ரை பண்லா அத ட்ரை பண்லா அவல் போட்டா நல்லா வருன் சொல்லுவாங்க அந்த மாரி ட்ரை பண்ணிருக்கோ நல்லாவு வந்திருக்கு
அவ்வல் செரிங்க
ஆ எதாவது ஃபங்க்ஷன் இப்ப அம்மா வீட்ல எதாவது பங்க்ஷன் அப்டின்னா எதாவது கூப்டுவாங்க அப்ற குட்டிஸ்கே பர்டே அப்டின்னா பிரியாணி பண்லா இட்லி பண்லா அந்த மாரி பண்ணுவோ இல்லயா அப்ப வந்து அந்த டைம்ல இப்டி பண்லானு பண்ணிருப்போ அந்த மாரி பண்ணுபோது வந்து தோணு தோணி இது போட்டதுதா அது யூடியூப்ஸ் பாக்றோ அப்ற சொல்லுவாங்கல ஆமனுக்கு வெத போடு நல்லாருக்கு அப்டிபாங்க எங்க ஊர் பேரு கொட்டமுத்துன் சொல்லுவாங்க அத போடுங்க ஆ அத போடுங்கன் சொல்லுவாங்க
செரிங்க செரி செரி நீங்க இட்லிக்கு என்ன ரேஷியோ போடுவீங்க
இட்லிக்கு வந்துட்டு நா போட்றது வந்து இட்லி அரிசி ஒரு அஞ்சு டம்ளர் போட்டன்னா அதுல அதே டம்ளர்லயே வந்துட்டு ஒரு டம்ளர் வழிய வழிய உளுந்து போடுவ வெந்தய வந்து ஒரு ஸ்பூன் ஒன்ற ஸ்பூன் அந்த மாரி போடுவ சின்ன ஸ்பூன்ல போடுவ எல்லாத்தையு தனிதனியாதா ஊற வைப்ப உளுந்து ஓரளவுக்கு ஊறிடுச்சுனா எடுத்து ஃபிரிட்ஜில வச்சிருவ நைட் ஃபுல்லா ஊற வைக் க மாட்ட இல்ல அப்டினா இது சாயங்காலமா ஊற வச்சன்னா ஒரு அது ஒரு காலைல ஒரு ரெண்டு மூணு மணி அந்த அந்த டைம்ல விடிகாலைலயே அந்த டைம்ல ஊற வச்சு நல்லா அந்த மலர்ந்து வரு இல்லயா உழுந்து வந்ததுமே தூக்கி ஃப்ரிட்ஜில வச்சுருவ ஏனா ஐஸ் கட்டி போட்டு ஆட்டுவே அ ஒரு மண் நேர ரெண்டு மண்நேர முன்னாடி அது ஐஸ் கட்டி போட்டோம்னா அது கிரைண்டர் சூட்டுக்கு சூடு ஆகாது நல்ல மாவு வரு
ஓ சரிங்க சரி சரி நானு இட்லி ஆட்டி மாவு ஆட்றே என்னோட ரேசியோ என்னன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு டம்ளர் புழுங்கரிசி அதுல வந்துட்டு மூணு டம்ளர் ரேஷன் அரிசி போட்டுக்குவே ரெண்டு டம்ளர் வந்து ட்டு இட்லி அரிசி போட்டுக்குவே ஆ அதுக்கப்றோ வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாச்சுங்களா அஞ்சுல பாதி வந்து ட்டு ரெண்ட்ரை ரெண்ட்ரைங்குறக்கு பதிலா மூணா எடுத்துக்குவே மூணு டம்ளர் பச் சரிசி அப்றோ மொத்த மொத்தமா எட்டு டம்ளர் ஆச்சு ஒரு டம்ளர் உளுந்து
ஓ எட்டுக்கே ஒரு டம்ளர் தா போடுவீங்களா உளுந்து
ஆ ஆமாங்க எட்டுக்கே ஒரு டம்ளர் தா உளுந்து போடுவே ஆ இட்லி கொஞ்சோ நல்லாவே வரு என்ன சொல்றது குஷ்பு இட்லி மாரி வராது பட் நம்ம அந்த காலத்துல அம்மாலா சுட்டு குடுத்தா நமக்கு துணிலயு ஒட்டாது அ நல்லாவு இருக்கு தெரியுங்ளா
ஆமா ஆமா
அந்த மாதிரி ஒரு பிளவர்ல இருக்கு எங்க மாமியார் நல்லா இட்லி சுட்ற அப்டிம்பாங்க நானு வந்துட்டு யூடியூப் பாத்துதா கத்துக்கிட்டே ஒரு டென் பண்ணி பாத்தே இந்த ரேஷியோ கரெக்டா செட் ஆனங்காட்டிக்கு இதே ரேஷியோ தா வேற ரேஷியோவே மாத்துறது இல்லைங்க உளுந்து கூட வேணாலு கொஞ்சோ நீங்க சொன்ன மாரி வெந்தயோ போடுவே வெந்தயோ கொஞ்சோ நெறயா போடுவே என் தோச சுடும் போது நல்ல மணமா இருக்குன்ட்டு வெந்தயோ போட்டுக்குவே
செரிங்க ஓகேங்க நல்ல டிப்ஸ் தா நா இனிமேல் அந்த மாரி ஃபாலோ பண்றே நான் தா ரொம்ப உளுந்து ஜாஸ்தியா போடுறேன் தோணுது செரி ஓகே நா மறுபடி பேசுவோ ஆ
செரிங்க ஓகேங்க